ஹலோ கேக்குதாப்பா ஆ நல்லா இருக்கேப்பா உ அப்பறோ அத ஆ ஊர பத்தி சொல்லிட்டு இருந்தேல்ல ஆ ஆ அது மேல வந்து அந்த சாமி வந்து ஏழு ஏழு சாமி ஏழு கொள சாமிதா இருப்பாங்க அவுங்க ஆனா வந்து இதுல ஒரு ஆச்சரிய என்னன்னா அந்த மலை மழ அதுவு சொன்னேல நானு மல மல மல பெரிய மலருக்கு அது கீழ தா சாமி இருப்பாங்க அந்த மல இல்ல ஒரு சின்னதா பாற மாரி இருக்கு அந்த பாற உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு அது வந்து ஊத்து தண்ணியா ஊத்து தண்ணி பாத்தா வந்து அப்டி பச்ச பச்சயா இருக்கு அப்டியே பச்சையா இருக்கு தண்ணி அந்த தண்ணி எடுத்தா வைங்களே நல்லா நல்லா ப்யூர் வாட்டெரு இப்போ நம்ம கேன் வாட்ரு எப்டி வெள்ள வெள்ளயா இருக்கு
ஆமா
அந்த மாரி இருக்கு அப்பறொ எடுத்து குடிச்சா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அந்த தண்ணி அவ்ளோ நல்லா இரு க்கு அப்றோ அதுல